வணக்கோங்க ஹலோ வணக்கோங்க
வணக்கம்ப்பா சோ என்ன பண்ணிட்ருக்கீங்க
சும்மாதாம்ப்பா இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நானு சும்மாதாம்பா‌ இருக்க வேலயெல்லா முடிஞ்ச்சு
அதேதாம்ப்பா எல்லா சமச்சு தொவச்சி கழுவி பெருக்கி வாரி எல்லா முடிஞ்துப்பா
நீங்க எல்லாவேலையு முடிச்சிங்க எந்து சமையல் வேல மட்டுந்தா முடிஞ்சிருக்கு
இங்கினுது எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா
பாத்ரூம் கிளீன் பண்ண எக்ஸ்ட்ராவா இன்னக்கு
ஆ அ
ஆ வீடு தொடக்கிற வேலயெல்லா பண்ணல இன்னைக்கு ஒட்டட அடிக்கிற வேல இருக்கா செரி நாளைக்கு அடிச்சிட்டு இன்னிக் வேண்டா
ஓக்கே ஓக்கே வெள்ளிக்கிழமை உம்
அதனால நாளைக்கு அடிச்சிக்கலான்னு சொல்ட்டு சைலண்ட் ஆயிட்டம்ப்பா
செரி செரி செரிப்பா
நீங்க கரெக்டா வெள்ளிக்கெழமயானா வீடு தொடச்சிருவீங்ளா
இல்லப்பா அதுக்கு முன்னாடியே பண்ணிடுவோ இல்லையா நடுல ஏதாவது ஒரு நாள் பண்ணுவோ இன்னைக்கு தொடைக்கலப்பா பெருக்கி கி வாறிமுட்டுதா எடுத்தோ
ஆ
தொடடைக்குல வீடு வெள்ளிக்கெழம தொடக்க கூடாதுன் சொல்லுவாங்கல்ல
ஆம்மா
வெள்ளிக்கெளம செவ்வாகெழம அதனால தொடைக்கிலப்பா தொடைக்கவல இல்ல
சேரு செரிப்பா எங்க மின்னல்லா எங்க ஹவுஸ்ஒனரு வியாழக் கழ்மையானா கரெக்டா ஏ இந்த ஏழுவீடு போஷ்ஷன் இருக்கு அதுஇல்லாதா எதிர்ல ஒரு ரெண்டு வீடு
அ
எதுர்ல ஒரு வீடு கீழ ஒர் ரெண்டு வீடு கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது பத்து வீடுருக்கு
செரி செரி
பதினொரு போஷன் இருக்கு அவுங்க வாடகி போஷன் மட்டுமே அவுங்கள்து
அதுவே போது பணக்கார் ஆயிட்றாங்கல்ல
இல்ல அதுலா ஆனாலு எங்குளுக்கு நெறய பிரச்சன இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு ஒரு பக்கொ விட்டுக்கோங்க ஆனா எத்தன வீடூ சும்மாவே என்னா சொல்றது அத்தன வீட்டுலர்யு சுத்தமா வச்சுக்கிணுன்றதுக்கொசரொ
ம்
கர்டா வியழக்கெழம நைட்டு வருவாங்கப்பா
ம்
வந்து டார்ச் எடுத்துட்டு வருவாங்க வீடு கிளீனாருக்கா தொடச்சிருக்கிறீங்களா அப்டின் பாப்பாங்க
ஓ
அதுக்கப்பற சந்தில் ஆம்மா சந்துல ஒட்டட இருக் கண்ணு ஏன்னா நைட் டைம்ல வரப்போம்போது ஒரு சிலரெ இருட்ல தெரியாதுன்ட்டுன்னு டார்ச் அடுச்சு அங்க ஒட்டட இருக்கா அப்டின் செக் பண்ணுவாங்க
சூப்பர்ப்பா சூப்பர் எனக்கு
கட்டிலுக் அடிலல்லா தெரியாது ஒட்டடருக்கா இல்லயான்றது அதுனால இவுங்க குனிஞ்சு டார்ச் அடிச்சு பாப்பாங்க
சூப்பர் அ
அப்பற பாத்ரூமு கதவு தெறந்து பாத்ரூமு தெறந்து காமிங்க டாய்லேட்டுக்குள்ள கிளீனா கழுவிட்டீங்களா டாய்லேட்ல்லா ஆசிட் போட்டு பாத்ரூம் எல்லா கிளீன் பண்ணீங்களா அப்டின் சொல்லிட்டு அனா உண்மையாவே அவுங்குளுக்கு பயந்துன் னா கூட நாங்க அந்த வேலய செஞ்சு முடிச்சிருவோ வியாழகெழம ஆனா கட கட கடன் வீட தொடச்சு பெருக்கி அந்த சாந்தர்த்துக்குள்ள நீட்டா வெச்சுப்பொ
ஆ ஓக்கே ஓக்கே அதுவு நல்லத்தா ஒருத்தங்க அப்டி இருக்குணுல்ல
ஆமா அப்றோ திடீர்னு அவுங்க என்ன நெனச்சாங்கனு தெர்ல செரி யாருக்கு போய் டிஸ்டப் கூடுக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு கொஞ்ச வர்ஷமா விட்டுட்டாங்க அந்த
அப்போ நம்ம சோம்பேறி ஆய்டுவோமில்ல நார்மலாவே
ஆமா ஏனா அவுங்க அதாவது ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவுங்க வந்துட் பண்ணிந்தாங்க ஹஸ்பண்ட் இல்லாதப்ப நம்ம யாருக்கிட்டயா அந்தமாரி காலேல போ சாந்திரமா இருக்கட்டு போகூடாது அப்டின்ற ஒரு என்னத் து அவுங்களே அத விட்டுட்டாங்க ஆனா அப்ப இருந்து நாங்க உண்மயாவே சு சோம்பேறி ஆயிட்டோன்னா அட போட ஆ யாரு கேக்க போற அப்டின்ற ஒரு இது க்குல வீட சுத்தமாவே வச்சி உட்டுட்டோம்ப்பா
நானா அப்டி கொஞ்ச நாளைக்கு விடுவேப்பா கொஞ்ச நாள் நல்ல நீட்டா வெச்சுப்பெ கொஞ்ச நாளைக்கு அப்டி சோம்பேறி ஆய்டுவ
ம்
அட்டே பாத்தா எ வீடு மாரிருக்காது ஒரு சில சமயத்துல்லா பாத்தா யார் வீடூ அவ்ளோ அளவுக்கு நீட்டா இருக்கு செய்யற்துனா நா கடகடனு செஞ்சுருவப்பா சோம்பேறித்தனம் பட்டன்னு வச்சுக்கோய என்ன என் என்னால வேலயே செய்ய முடியாது கொஞ்ச நட் செய்க்கூடாதுன்னு நெனச்டே நா அந்த மாதிரியான டைப் நானு இப்போ சரி அடிக்கடி ரிலேட்டிவ்ஸ் வந்துட்டே இருக்காங்ளா அதனால எப்டியு சுத்தமா வெச்சே ஆக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்ட
ஓ புரிதாம இல்லனா அவுங்க ஒரு கேள்வி கேப்பாங்க
ஆமா கண்டிப்பா தூணி இருந்துச்சினா கூட ஏ இருக்கு அப்டின்னு கேப்பாங்க அதனால காய போட்டா எடுத்துன்னு வந்து உடனே அப்டி மடிச்சி வச்சறது ஆனா அதுவு ஈஸியா இருக்குது பா முன்னாடி எல்லா வாரோ துணி சேத்தி வச்சிக்கினு அத மடிச்சி வைக்கிறது அடா அங்கெல்லா ஒரு தூசு சேந்து ஆ அது ஒரு பெரிய இதுவா இருக்கு இப்போ அது இல்லாத மாதிரி இருக்குது
ஆமா அது மாதிரி செஞ்சுட்டாலு ஒரு இதுதா நம்ம மொத்தமா அதுவும் எங்க வீட்ல பூன இருக்கு போதெல்லா திடீர்னு வேற மின்ன வேற பூன இருந்துச்சினாட் பூனை இந்த பூன கழிச் பண்ணாது அது போயிட்டு உச் உச்சா பண்ணிட்டு வந்துரு இல்லன்னா இது மோஷன் போயிட்டு வந்துரு அ திடீர்னு அந்த பு துணிங்க மூட்டைய நம்ம போட்டு வச்சிருப்போ இல்லையா அலுக்கு துணி அதுல கலீஜா இருக்கு அது அந்த பயத்துலயே எடுத்து எடுத்து அப்போ தோச்சிட்டு மடிச்சி பீரோல வச்சிரணு அழுக்கு துணிய தொச்சி போட முடியாது தொச்ச துணியவு வெளிய வச்சிருக்க முடியாது
ஆ அதுலேயாவது மடிச்சு வச்சற மாரி இருக்கு முன்னாடி எல்லா நா மாச கணக் கு கூட விட்ருவப்பா துணிய மடிக்காம அப்பப்ப எனக்கு தோணுச்சினா கொஞ்சம் மடிப்ப தோண்லனா அப்டியே விட்டுருவஅந்த மாரி பண்ணுவ இப்போ ஆனா ஈஸியா இருக்குது ஆ டெய்லியுமே ஒரு கொஞ்சோ துணிதா தூக்கி வந்து போடும் போது நறைய இருக்கிற மாரி இருக்குது ஆளுக்கு ரெண் ரெண்டு மூனு மூனு தான இருக்குது அப்டி மடிச்சி எடுத்து வச்சுட்டோனா ஈஸியாக ஆகு கபோர்டுல வச்சு உட்டுற அப்பா
கரெக்ட் தா
உ உம் ஈசி ஆயிடுது
இல்ல அதுதா பாக்குறே நானு கோஸ் கல்ல பருப்பு போட்டுட்டு குருமா மாதிரி வச்சேப்பா
சேரி சேரி எப்டி செஞ்சிங்க அது
அ கல்ல பருப்ப மட்டு முதல்ல வேக வச்சி எடுத்துப்ப அதாவது நல்லா வெந்து ஒடையிற அளவுக்கு அதுவே
ம் ம்.
அந்த அளவுக்கு வேக வச்சிடுவே ஏன்னா கொஞ்சொ கொலஞ்சாலு பரவில்ல அப்ப டேஸ்ட் நல்லா இருக்கு முழுசு முழுசு இருக்க கூடாது அந்த கொட்ட
ஆமா ஆமா ம்
அதனால கொஞ்சொ கொழையிற மாரி எடுத்துப்பே
ம் ம்
அப்புரோ கோச குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுப்பே
ஆ
ம் இஞ்சி பூண்டு பேஸ் இஞ்சி பூண்டு வெங்காயொ தக்காளி தேங்கா கொஞ்ச பட்டலவங்கொ
ஓகே
இத மட்டு மிக்சில போட்டு நல்லா அரைச்சிப் பான்ப்பா
ஆ
அப்புறம் கடுகு கருவேப்பில்ல ரெண்டும் போட்டுட்டு தாளிக்கும் போது கொஞ்சோ என்னது க ஃபர்ஸ்ட் கோச போட்டுருவ கோசு போட்டுட்டு அந்த எண்ணெல கொஞ்சோ நேரோ வதக்குவ வதக்கிட்டு அதுல மொளகா தூளு மஞ்சள் தூளு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நேரோ என்ன பிரியுர வரைக்கு
வெங்காயோ
அததா அரைச்சிருவோ இல்லையா நம்ம
வெங்காயத்தயு அரச் ச்சிருவீங்களா
ஆமாங்க வெங்காயம் பூண்டு இஞ்சி பூண்டு வெங்காயோ தக்காளி தேங்கா எல்லாமே எல்லாமே ஒன்னா ஒரே மசாலாவாருக் ச்சிருவே அதுல ரெண்டு பட்ட லெவங்கோ போட்டுப்பே அப் அப்ரோ போட்டு ஃபுல்லா மிக்சில உக்காந்துட்டு அ அரைச்சு முடிச்சுட்டு அ இந்த நம்ம வதக்கனோல்லயா எண்ணய்யில போட்டு கோஸ்ச போட்டு ஃபர்ஸ்ட் வதக்கிடுவே கொஞ்ச என்ன இது ஆற அளவுக்கு பிரியிற அளவுக்கு அதுல மொளகா தூளு போட்டுட்டு அதோட பச்ச ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிடுவே
ஓகே இத அரைச்சி வச்சதையு போட்டு வதக்கிடுவீங்களா
அரைச்சு வெச்சதையு போட்டுட்டு நல்லா எண்ணெ பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சொ மொல்ல இது உப்பு போட்டுட்டு என்னப் பிரிஞ்ச பின்னாடி நா தண்ணி ஊத்துவேங்க நம்ம எந்த அளவுக்கு உங்களுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திட் ஏ
ம்
ஓ க்
கொதிக்க விட்டுற வேண்டியது அதயு கொட்டிட வேண்டியதுதா
அதையு அதுல கொட்டிட்டு கொஞ்சொ கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுட்டு
ம்
ஒரு மூணு நாலு விசில் விட்டுருவங்க அதுக்கப்புறமு
ஓகே ஓகே ஓகே ம் நா ட்ரை பண்றேங்க
நல்லா இருக்கு இது இட்லி தோசைக்கு இட்லிக்கெல்லா சுட சுட சாப்ட்டு பாருங்க அவ்ளோ சூப்பரா இருக்கு இது
அது தா சப்பாத்திக்கு இட்லிக்கு நல்லா இருக்குல்ல தோசைக்கூட நல்லா இருக்கு ம்
சூப்பரா இருக்கு
ம் நா அன்னைக்கு வடகறி பண்னேங்க வடகறி சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்ட்டாங்க
எப்டி செஞ்சீங்க
வடை குட்டி குட்டியா வட செய்றதுக்கு மாவரைப்போ இல்லைங்களா
ஆமா
அரைச்சது கொஞ்ச மீந்துர்ச்சுங்க அது என்ன பண்னே குட்டி குட்டி வடையா தட்டி போட்டு எடுத்துட்டே
ம்
தா வட மாவு அரைக்குறது தெரியு இல்லைங்களா அதுவு சொல்லணுமா
ம்
வடமாவு அரைக்கிறதுக்கு தெரியு இல்லைங்களா கல்லப்பருப்புலே சோம்பு இஞ்சிப் பூண்டு மொளகா எல்லா போட்டு அரைச்சி எடுத்து வச்சது வடை தட்டி போட்டுட்டு மீந்த மாவுங்க அது இருந்தது கொஞ்ச குட்டி குட்டி வடையா போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேங்க எடுத்துட்டு ஷ்லைஸ்ஸா ஆனியன்னு ஒரு நாலஞ்சு பெரிய நாலு பெரிய வெங்காய கட் பண்ணிக்கிட்டேங்க
ம்
ரொம்ப பொடிசா கட் பண்ட்டு வச்சுக்கிட்டே தக்காளி ஒரு நாளு மிக்சியில போட்டு வச்சுக்கிட்டே இஞ்சி பூண்டு அரைச்சி பேஸ்ட் இருந்து அதையு வச்சுக்கிட்டே எண்ணெ ஊத்தி ட்டு பட்ட லவங்கோ ஏலக்கா தாளிச்சுட்டேங்க தாளிச்சுட்டு ஆனியன் இருக் குது இல்லைங்களா அது நல்லா போட்டு ப்ரவுன் ஆகுற வரைக்கு ஃப்ரை பண்ட்டு இந்த தக்காளியு போட்டுட்டேங்க தக்காளியு போட்டு நல்லா வதக்கிட்டு மொளகாதூ
ம்
உப்பு மா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு
ம்
அப்புறோ வந்து அ இது கொஞ்சோ அரச்சுசசுக்குணுங்க தேங்கா சோம்பு கசகசா போட்டு தனியா அரச்சு வெச்சுக்கிட்ட
தேங்கா போடுவீங்களா
ஆமாங்க தேங்கா போட்டு நல்லா இருந்துச்சுங்க அன்னக்கி தேங்கா போ கடையில வாங்கற மாரியே இருந்துதுங்க
ம்ம்
மொத்த மொத்தமா தோச ஊத்திகிட்டு சூப்பரா சாப்ட்டோ நல்லா திருப்தியா
ம் ம்
ந்த மாரி இருந்துச்சுனா அப்றோ அந்த தேங்கா அரச்சு வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அதயு போ ட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டுங்க இந்த வடய வந்து ந்து பிச்சுட்டு குட்ட குட்டியா போட் ட்டு நல்லா ஆ கொஞ்ச நேரோங்க கொஞ்ச நேரோ போட்டுட்டு விட்டுட்டு ஆஃப் பண்ணிடங்க கருவேப்ல கொத்தமல்லி போட்டு
ஓ
சூப்பரா இருந்ததுங்க
நல்லாருக்கு நானு செஞ்சிருக்க அதாது நா ஃபர்ஸ்ட்டு செஞ்ச வடகரியெல்லா எப்டின்னா ஆ இப்போ க வீட்ல செய்யற வட மீந்துட்டு இருக்கு இல்லயா
ஆம ஆமாங்க
அதுல தா நா செஞ்சு ட்ரை பண்ணிருக்க அந்த வடைய என்ன பண்ணுவ மீந்திருந்தா எடுத்து ஃபிரிட்ஜூல வெச்சுட்டு அடுத்த நாள் எ முத்த அத கையிலயே உதுத்து போட்ருவாங்க நல்லா
கையில தாங்க நானு கையில தாங்க உதிர்த்து போட்ட ஆமா நல்லா வந்துது ம்
உதுத்து போட்டுட்டு இப்ப அதுலயே நம்ளுக்கு பச்சமொளகா எல்லாமே இருக்குன்றனால கொஞ்சமா வெங்காயோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு தக்காளி இத மட்டு போட்டுட்டு பட்ட லவங்கோங்க நா தேங்கா ஊத்த மாட்ட இதெல்லா நல்லா வதக் கிட்டு கொஞ்சோ தண்ணி ஊத்தி மொளகாதூள் மஞ்சதூள் கொஞ்சோ போடுவ கரம் மசாலா அது போட்டு கொஞ்சோ கெட்டிய கொதிக்க வைப்பாங்க சூப்பரா இருக்கு அதுவு பட் நா தனியா எடுத்து செய்யறத்ருந்தா இந்த வடை வேக வச்சோ இல்லயா வட மாவு வெறு பருப்பு மட் டு ஊற வெச்சி அரச்சு எடுத்துட்டு
ம் சொல்லுங்க
ஊற வெச்சு அரச்சு எடுத்துட்டு அத குண்டு குண்டா போண்டா போட்ருவாங்க
சூப்பரா இருக்குமே
ஆமாங்க போண்டால போட்டுட்டு அத எடுத்து மிக்சில போட்டு அடிப்பாங்க நானு ஒரு சுத்து சுத்த விடுவாங்க ஆமா பல்சுல போட்டு எடுத்துட்டானா அது கொஞ்சோ உதிரி உதிரியா அப்டியே வருங்க
அந்த மாரி பண்ணுறதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னா எண்ணெயில போட்டு எடுக்காம ஆவிலயே வேக வச்சிடலாங்க
ஆவில வேக வச்சா அது டைம் லேட் ஆகு இல்லயா
ஒரு அஞ்சு நிம்ஷோதாங்க லைட்ட ஸ்டீ
அது மாரியு செஞ்சு பாத்துருக்க பட் எனக்கு அந்த டேஸ்ட் புடிக்கல
இல்லங்க ஆனா எண்ணெயில போட்டு எடுத்து வ செய்யற வட மாரி வரலங்க
ஆமா
ஆ எண்ணெயில போடுற டேஸ்ட்டு வந்து வரல வந்து அந்து ஆவியில வச்சாலு வரல இது பண்ணாலும் வரல சேரிங்க ஆஹ் கொஞ்ச வேல இருக்கு
சேரிங்க சேரிங்க
ஓகேங்க
சேரிங்க நம்ம அப்புற பேசலாங்க
ஓகேங்க
ஒகேங்க